எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே பேசியே ரொம்ப நாளாச்சு திருமணம் ஆனதுக் அப்புறமா வந்து பேசவே நேரம் இல்லாம போயிருச்சுங்ளா
ஆமா ஆஹ நீங்க சொல்றது வந்து உண்மைதா திருமணம் ஆனக்கப்றோ எங்க நம்ளுக்கு வந்து பாத்தீங்கனா நேரமே இல்லல திருமணத்துக்கு முன்னாடி வந்து பா பா்த்தீங்கனா நம்ளுக்கு வந்து பாத்தீங்கனா பேசுறதுக்கு நேரம் வந்து பாத்தீங்கனா நம்ளுக்கு அதிகமா இருந்துச்சு நம் பெற்றோர்களே வந்து பாத்தீங்கனா எல்லா வேலையு நம்ளுக்கு செஞ்சு முடிச்சிருவாங்க நம்ளுக்கு வேலை செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கனா நம்ளுக்கு எதுவுமே இருக்காதுல நம்ப பாட்டுக் நம்ப வந்து ஒரு ஜாலியான ஒரு வாழ்க்கை தான நம்ப வந்து வாழ்ந்துட்டு வந்தோ பட் ஆனா திருமணத்துக்கு அ ப்புறோ வந்து பாத்தீங்கனா வாழ்க்கையே நம்ளுக்கு அப்டியே மாறிடுச்சுல்ல நேரமு இருக்க மாட் இருந்து நம்ப வீட்டில் இருக்கற எல்லா வெலையு செய்யறதுக்கு நம் புள்ளைகளை பார்த்துக் கொள்றதுக்கே வந்து பா த்தீங்கனா நம்ளுக்கு அதுக்கே நேரம் பத்ததில்ல உங்ளுக்கு எ ப்டி போகுது திருமண வாழ்க்க
கண்டிப்பா ஏனா இப்ப நம்ம திருமணம் ஆகறதுக்கு முன்னாடி பாத்தீங்கனா நம்ப வீட்ல வந்து எந்த வேலையுமே நம்ப நீங்க சொன்ன மாதிரி பாக்க மாட்டோ அஹ நம்ம சாப்படுறோ அப்டின்னா கூட அந்த தட்ட கூட நம்ம கொண்டு போயி வந்து கழுவியல்லா வெக்க மாட்டோ இப்டி ஒரு சூழ்நிலையிலதா நாம்ப இருந்திருப்போ திருமணம் ஆனதுக் அப்றோ பாத்தீங்கனா எல்லாரோட வாழ்க்கையிலயு நெறைய மாற்றங்கள் எல்லா கெடைக்கு இல்லைங்களா ஏனா நமக்கு சமைக்க தெரியாது ம் எதுவுமே தெரியாது புது இடங்கள் புது மனிதர்கள் ஆ புது விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ப பாக்குறதுனால அதுக்குள்ள போயி நம்ப அத பழகிக்கவே வந்து நமக்கு ஒரு பெரிய நேரங்கள் வந்து தேவைப்படுது இல்லையா ஏனா உடனே வந்து நம்ம அதுக்குள்ள போயி நம்மளால ஆ ம் ஒத் ஒத்துழைக்கவும் முடியறதுல ஏனா எல்லா வேலைகளு பாக்கணுனும் போது வந்து இப்ப போற இடத்துல வந்து நமக்கு அவங்க புரிஞ்சு நடந்துக்கிறாங்கன்ற பட்சத்துல நம்மளால வேலைகள் எல்லாம் சொல்லி் குடுக்கும் போது வந்து நமக்கு கொஞ்ச ஈஸியா இருக்கு நம்ம கத்துக்கவு ஆனா அவங்க நம்மளையே செய்யுங்க அப்டின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க அப்டின்னா நமக்கு எதுவுமே தெரியாது அப்டி ஒரு சூழ்நிலையில வந்து நமக்கு அந்த வேலைகள் எல்லா செய்ய வந்து ரொம்ப கடினமா இருக்குல்ல நம்மளால எந்த வேலையுமே பாக்க முடியாம இருக்கு ஆ ரொம்ப கஷ்டப்படுற மா திரி இருக்கு ஏனா சின்ன சின்ன விஷயங்க கூட வந்து நம்மளோட அம்மாக்களுக்கு தா நம்ப ஃபோன் பண்ணி கேக்கற மாதிரி இருக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கனா ஆ இவ்வள நாள் இங்க நீ சும்மாவா இருந்தே ஜாலியா இப்ப அங்க போனதுல இருந்து எல்லா வேலையு நீயே பாக்குற மாரி இருக்குல்ல இங்க பண்ண சொன்னா பண்ண மாட்ட யாதே மாதிரி அவுங்க வந்து பேச சொல் சொல்லுவாங்க ஆனா சொன்னாலயுமே வந்து உள்ளுக்குள்ள அவுங்களுக்கு ஒரு ஆ கவலை இருக்கு ஏன்னா இங்க இப்டி இரு நாங்க அங்க போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அப்டின்ற மாரி ஒரு கவலை வந்து அந்த ஒரு நேரங்கள்ல எல்லா தாய்களுக்குமே வந்து இருக்கு கு இல்லையா
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து பாத்திங்ன்னா நூறு சதவீதொ வந்து உண்மைதா இப்ப நீங்க சொன்ன மாதிரி திருமணத்துக்கு வந்து முன்னாடி வந்து பாத்தீங்னா சமயல் அறைக்கு கூட வந்து பாத்தீங்னா நா வந்து போக மாட்டே சமயல் அறைக்கு வந்து பா பாத்திங்கன்னா போகுறதே வந்து பாத்திங்கன்னா இப்போ நீங்க சொன்ன மார் தட்ட கழுவுறதுக்கு இல்ல கை கழுவுறதுக்கு மட்டுமே தா நா சமயல் அறைக்கு வந்து பாத்திங்கன்னா திருமணத்துக்கு வந்து முன்னாடி நா வந்து போயிருந்தே பட் ஆனா திருமணத்துக்கு அப்புறொ வந்து பாத்திங்கன்னா நம்பளுக்கு அப்டியே மாறிடுச்சுல சமையல் அறையே தானே நம்பளுக்கு உலகன்ற மாரி நம்மபளுக்கு இப்ப மாறிடுச்சுல்ல இப்ப சமைக்கிறதுக்கு வந்து பாத்திங்கன்னா ஒரு காய்கறி நறுக்குறதுக்கு இப்ப நம்பளுக்கு புது வாழ்க்கை ஒரு புது ஒலகம்ன்ற மாரி நம்பளுக்கு ஒரு புது மனிதர்கள் கிட்ட வந்து பாத்திங்ன்னா அவுங்களுக்கு என்ன புடிக்கு அவுங்களுக்கு உணவில் வந்து என்ன புடிக் கு நம்பளோட பெற்றோர்கள் வந்து பாத்திங்கன்னா நம்மளுக்கு உணவில வந்து பாத்திங்கன்னா ஒரு விதமாக நமக்கு சொல்லி குடுத்துருப்பாங்க பட் ஆனா வந்து பாத்திங்கன்னா ஒரு ஒரு குடும்பத்தில வந்து பாத்திங்னா இந்த உணவு பழக்கங்களே வந்து பாத்திங்னா இப்ப வேறுபடுதுல இப்ப வந்து ஒரு இப்ப ஒரு எடத்துல ஒரு உணவு சமாளி சமைக் க்கிறாங்க அப்டின்னா இன்னொரு எடத்தில் வந்து பாத்திங்கன்னா இப்ப எங்ளோட பெற்றோர் சைட்ல வந்து பாத்திங்ன்னா உணவில் வந்து பாத்திங்ன்னா தேங்காய் மட்டுந் தா நாங்க வந்து பாத் திங்கன்னா அதிகமா நாங்க வந்து சேர்த்துக் கொள்வோம் ஆனா இப்ப எ எங்க எங்களோட வந்து பாத்திங்ன்னா கணவர் அ உறவுக்கிடையே வந்து பாத்திங்ன்னா தேங்காயே வந்து சேர்க்க மாட்டாங்க அது சமைக்கிறதுக்கு வந்து எப்புடி சமைக்கிறதுக்குன்னு தெரியாம நம்பளுக்கு திருமணத்துக் அப்பறொ ஒரு வாழ்க்கையே நம்மளுக்கு வந்து பாத்திங்கன்னா நடத்துறதுக்கே வந்து பாத்திங்ன்னா ஒரு திணறுற தன்ம தானே நம்மளுக்கு வந்து பெண்களுக்கிடையே வந்து பாத்திங்கன்னா ஏன்னா நம்பளுக்கு மட்டுந் தான நம்ளுக்கு இரண்டு குடும்பங்கள்ன்ற மாரி திருமணத்துக்கு அப்பறொ நம்பளுக்கு ஆயிடுது
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா இப்ப வந்து அ பண ரீதியாகு வந்து வந்து நமக்கு அனுபவம் இல்லாத ஒரு விஷ்யமா தா இருக்கு ஏ அப்டின்னா நம்ம வீட்டுல வந்து அம்மாவோ அப்பாவோதா அ எல்லாமே வந்து பாத்துட்ருந்திருப்பாங்க இப்ப வந்து வந்து நம்மகு திருமணதுக்கு அப்பறொ நம்மதா பாத்துக்கிற மாதிரி இருக்குன்றதுனால இப்ப மாதம் வந்து அவுங்களுக்கு என்ன வருமானம் வருதோ அதுக்குள்ளதா நம்ம வந்து எல்லா செலவுமே நம்ம பாத்துக்குற மாதிரி இருக்கு கு அது முதல்ல வந்து ரொம்ப கடினமா தா இருக்கு ஏன்னா நம்ப்ளால எல்லாமே எடுத்த உடனே கத் துக்க முடியுமா அப்டின் கேட்டா கண்டிப்பா முடியாது ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஒவ்வொரு வீட்டுல வந்து காரொ வந்து ரொம்ப கம்மியா சாப்டுவாங்க ஒரு சில வீட்ல காரொ ரொம்ப அதிகமா சாப்டுவாங்க இப்ப காரொ நம்ப கம்மியா சாப்ட்டு அதிகமா சாப்புட்ற எடம் மாதிரி நமக்கு கெடைச்சிருச்சு அப்டின்னா அந்த காரம் வந்து நம்ப்ளால வேண்டான்னு சொல்லவு முடியாது ஏன்னா புது இடம் புது மனிதர்கள்ன்றதுனால நமக்கு கண்டிப்பா ஒரு வித தயக்கங்கள் வந்து இருக்கு இல்லையா புதுசா நம்ப போய் சமைச்சு சாப்புட்றது வந்து ஒரு மாதிரி இருக்கு நமக்கு ஏன்னா எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்றதெல்லா எதுவுமே தெரியாது அப்டி ஒரு சூழ்நிலை இருக்கறதுன்றது வந்து ரொம்ப கடினமா இருக்கு ஏன்னா நம்ம கடையில போய் வாங்கி சாப்பிட்லனாலு ஆ அங்க ஏதாச்சு இருக்கறவங்க வந்து ஏதாச்சு சொல்லுவாங்களோ ஆ ஏதாச்சு பேசுவாங்களோ அப்டின்ற ஒரு தயக்கத்துல அப்டியே நம்ம பல்ல கடிச்சிட்டு சாப் அப்பற ஒரு சூழ்நிலையா கூட உருவாகு அத வந்து நம்ம கணவர்கிட்ட சொல்லி அவங்க போயி அங்க சொல்லி அப்படிதா நம்ம தெரியப்படுத்துற ஒரு எடமா இருக்கு அவுங்க வந்து நம்ம போன ஒடனே வந்து நம்மக்கிட்ட அந்த ஆ இப்டி உனக் க்கு தோன்ற விஷயத்த நீ சொல்லலா பண்லா அப்டின்ற ஒரு நம்பிக்கைய வந்து யாருமே நமக்கு குடுக்கறது இல்ல அந்த எடத்துல அது வந்து எல்லா பெண்களுக்கு வந்து அந்த ஒரு விஷ் யம் வந்து ரொம்ப கடினமா இருக்கு அது அம்மா அப்பாக்கிட்டையு வந்து சொல்ல முடியாது ஏன்னா இப்பதா நம்ப போயிருக்கோ நம்ப இதெல்லாமே நம்ப சொல்றோ அப்டின்னா அவுங்க ரொம்ப மன வருத்தத்துக்கு வந்து உள்ளாகுவாங்க அப்டின்றதனால வந்து அதையு நம்ம சொல்லாமதா வந்து ஆ நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி நெறைய பெண்கள் வந்து இதனால பாதிக்கப்படுறாங்க அதுவு கணவர் வந்து அமைந்தால் வந்து பெண்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கு ஆ ஒழுங்கா அமையல அப்டின்னும் போது அவங்க வாழ்க்கையே வந்து நரகமாதா மாறி நறைய பெண்கள் நறைய ஆ தொலைக்காட்சியில்லயா இருக்கட்டியு ஆ பேப்பர்லயா இருக்கட்டு இப்ப நறைய விஷ் யங்கள் எல்லாமே நம்ம பாத்துட்டு தானே இருக்கோ வரதட்சணை கொடுமையால நெறைய பெண்கள் இறக்குறாங்க ஆ வாங்குன வரதட்சணை பத் தாம வாங்கிட்டு வர சொல்லி நெறைய பேரு வந்து இறந்து போறாங்க நம்ம பெற்றோர்களுக்கு பாரமா போய் இருக்க வேண்டா நம்ப ஏ போய் திரும்பி கேக்கணு அப்டின்ற ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி நெறைய பெண்கள் இப்ப பெண்களுக்கு எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு தா இருக்கு
நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கரெட்டு தா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மக்கு திருமணத்துக்கு முன்னாடி எல்லா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாரி நம்பளுக்கு அந்த பட்ஜெட் வந்து நம்பளுக்கு என்ன எப்டி எப்டி பண்றாங்க நம்ம பெற்றோர்கள் எதுவுமே நம்மளுக்கு வந்து நம்ம அறியாம தா நம்ம இருந்தோ பட் ஆனா வந்து பாத்திங்கன்னா இப்போ இப்போ இருக்க நம்ப இதுக்கு வந்து பாத்திங்கன்னா நம்ப ஒரு குடும்பத்த வந்து பாத்திங்கன்னா நம்ம நடத்துவதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கொறஞ்சது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருவதாயிர பதினஞ்சாயிர வரைக்குமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அரிசி வாங்கறதுக்கு முட்டை வாங்குறதுக்கு பால் வாங்குறதுக்குன்னு இதுக்கு தனித்தனியா வைக்கும் போது ஒரு மாச ஒரு மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ப குடும்பத்த நடத்துவதுக்கு கொறைஞ்சது பத்தாயிர வரைக்குமே நம்மளுக்கு தேவைப்படுது இது வந்து நம்ம கணவனோட நீங்க சொன்ன மாதிரி அவங்களோட ஒரு ஆ நம்பளுக்கு வந்து ஆ செலவழிக்கும் போது நம்பளுக்கு அது பத்தாத ஒரு சூழ்நிலை ஆனாலுமே நம்மளுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி நம்ப வேலைக்கு போனோ சோ அது வந்து நம்ம யாருகிட்டயு வந்து நம்ம பெற்றோர்கிட்ட போய் நம்ம கேட்கல நாங்க வேலைக்கு போ கவா வேண்டாமா எதுவுமே இல்லாம நம்ம தனிச்சையா நம்பளே ஒரு முடிவெடுத்து நம்பளே ஒரு வேலைக்கு நம்பளுக்கு புடித்தமான வேலையா தூரமா இருந்தாலு சரி இல்ல பக் கத்துல இருந்தாலு சரி பெற்றோர்கள் வந்து நம்பளுக்கு ஒத்துழச்சு ஒனக்கு புடிச்சத செய்யுங்கள் அப்டின்ற மாரி நம்மளுக்கு வந்து ஊக்குவிச் சாங்க பட் ஆனா இப்ப இருக்க வந்து சூழ்நெல வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் இப்ப வேலைக்கு போகணும் அப்டின்ற ஒரு ஆசை இருந்தா கூட அந்த வேலைக்குப் போகுறதுக்கு வந்து பாத்தீங்கனா நம்ப போய் நம்ப கேக்றோ எல்லாருகிட்டியும் போய் கெஞ்சிரோ நாங்க வந்து போகலாமா இல்ல வேண்டாமா இல்ல எவ்ளோ தூரோ வரிக்கும் போகலா இல்லக் காலைல வேலை மட்டுந்தா போக முடியுமான இரவில் வேலை இருந்துச்னா அந்த வேலைக் வந்துப் போக தோக வேண்டாம் அன்ற மாரி சூழ்நிலைக்கு வந்து நம்ம தள்ளபட்டுட்டோல்ல ஒரு ஒரு இதுக்குமே வந்து பாத்தீங்கனா நம்பளால தனிச்சையா நம்ளால முடிவு எடுக்க ஒரு முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துப் பாத்தீங்கனா திருமணத்துக்கு அப்றோ வந்து பெண்கள் எல்லாமே வந்துப் பா்த்தீங்னா தள்ளப்பட்டுட்டாங்க ஒரு முடிவு எடுக்கணும் அப்டினாக் கூட அது வந்து தம் கணவன் கிட்ட இல்னனா நம்மோட மாமியார் கிட்ட கூட கேட்டுட்டுதான நா நம்ளோட முடிவு எடுக் க்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம இப்ப வந்து ஆளாகிட்டோ அது நிதப் பத்தி நீங்க என்னா நெனைக்கிறீங்க
கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி எல்லா விஷ்யங்களு வந்து நம்ம போயிட்டு வந்து கேட்டுதா வந்து பண்ணிக்கிட்ருக்கா மாரி ஒரு சூழ்நிலைதா வந்து இருந்துகிட்ருக்கு எனா இ அதுக்கும் முன்னாடிப் பாத்தீங்கினா நம்ப எல்லா விஷ்யங்களு வந்து நம்ளேப் போறோ அப்டினா ஒரு வேலைக்கே போய் அ இன்டர்வியூ அட்டன் பண்றோ அப்டினா நம்ளே வந்து சொல்லிட்டு வந்துருவோ அனா இப்போ வந்து நம்ப வீட்ல கேக் க்ற சூழ்நிலைகள் இது மாதிரி எல்லாமே வந்து வரு இல்லிங்ளா எனாப் பிள்ளைகள் இருப்பாங்க அவங்ளப் பாத்துக்க வேண்டியதா இருக்கு இது மாதிரி நெறைய விஷ்யங்கள் வந் து யோசிக்க வேண்டியதா இருக்குல்ல நா நம்ப அதுக்கப்றமா வேலைக்குப் போறதுன்றதே வந்து நம்ப கொஞ்ச நாளைக் வந்து நம்ளாலப் போக முடியாது இல்லியா எனா இப்ப குழந்தைக் கள் எல்லாமே அ பிரிவுகள் ஆனதுக்கப்றந்தா வந்து நம்ளால வேலைக்கெல்லாமே போக முடியு அதுக்கு முன்னாடி பாத்துக்றதுக்கு இதுக்கெல்லாமே வந்து ஆ ஆட்கள் இருக்கணு அப்டின்றத்னால வந்து நம்ம முடிஞ்சளவு வந்து போகாம இருக்கதா வந்து பாப்போ எனாப் பிள்ளைகளோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியோன்றத்னால நம்ப பிள்ளைகள் பாக்லான் சொல்லிட்டு அப்டிதா இருக்ற மாதிரி இருக்கு நா இப்ப வெளிலப் போறோன்னும்மோது பிள்ளைகளையும் பாக்கணு அங் வீட்லியு வேலப் பாக்கணு அங்கயும் போய் பாக்கணுன்னும்மோது வந்து நமக்குமே ரொம்பக் கடினமா இருக்குல்ல
கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து பாத்தீங்னா உண்மைதான் அதனாலதா என்னமோ தெரியல இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து பாத்தீங்கினா திருமணத்துக்கு அப்றோங் கூட வந்து பாத்தீங்கினா தம்பதியர்கள்கிடையே வந்து பாத்தீங்னா ஒரு ஒருபான்மைய அவுங்க வந்து ஒரு முடிவுப் பண்ணிக் கிறாங்க குழந்தைகள் வந்து பாத்தீங்கனா இரண்டு வருடம் கழட் கழித்து நம்ப பெத்துக்கலா இல்லம் ஐந்து வருடம் கழித்து நம்ப வந்து பெத்துக்கலா அந்த மாரி ஒரு சூழ்நிலைக்கு வந்து இப் இந்த காலத்துல இருக்ற அ ப இப்ப இந்த காலத்துல இருக்க தம்பதியர்கள் வந்து இந்த மாரி ஒரு முடிவுப் பண்றாங்க இந்த முடிவு வந்துப் பாத்தீங்னா என் என்னோடக் கருத்து இந்த முடிவுக்கு என்ன இதுன் பாத்தீங்னா இதுனால வந்து பாத்தீங்கினா இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிட்டு நம்ப கொழந்த பெத்துக்கறது அந்த ஆளாகறதுக்கு முன்னாடி நம்ப கொழந்த பெத்துக்கிறதுக்கு ரெண்டுத்துக்குமே வேறுபாடு வந்து அவ்ளோ வித்யாசம் கடையாது எனா அதுல இருக்க நம்ளுக்கோ இப்போ நல்லா நீங்க ஆ ஐந்து வருடம் கழித்து நம்ப நல்லா ஒரு ஆ பெரிய ஆள் ஆனதுக்கப்பறோ நம்ப கொழந்தையப் பெத்துக்குறோ அப்டினா அந்த மாரி ஒரு சூழ்நிலைல வந்துப் பாத் தீங்னா நெறையப் பேருக்கு வந்து குழந்தையும் நிக்கிறது கெடையாதுல திருமணத்துக்கப்பறோ
ஆமா எனா நெறையப் பேர் வந்து நமக்கு தள்ளிப் போடலா அப்டின் சொல்லிட்டு ஆ தள்ளி போட்டு நெறைய பேர் வந்து அதுக்கப்பறமா அவங்க தேவை அப்படின்ன போது வந்து ஆ கொழந்தை இல்லாம வந்து ரொம்ப கஷ்டப்படுற நிறைய பேர வந்து நம்ப பாத்து ட்டுதானே இருக்கோ ஏன்னா அது அதுக்குண்டான நேரம் அதுவாதா வரு நம்ப நம்ப தள்ளி வச் சுக்கலா அப்படின்னும் போது அதுவா நமக்கு எதுவு அமையாதுல்ல
ஆமா ஆமா நீங்க சொல்றது வந்து பாத்தீங்ன்னா உண்மைதா ஆனா திருமணத்துக்கு நம்ப முன்னாடி இருந்த வாழ்க்கை என்ன தா நம்பளோட நல்ல கணவனே நம்பளுக்கு அமைதா கூட திருமணத்துக்கு அப்புற வந்து பாத்தீங்கன்னா அந்த மாரி ஒரு வாழ்க்கை நம்மளுக் வந்து எப் போமே நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது இல்லை ஏன்னா அந்த பெற்றோர்கிட்டயே நம்மளுக்கு ஒரு பாசமான ஒரு சூழ்நிலை நம்பள வந்து நம்ம பெற்றோர்கள் அடித்தாலும் இல்ல நம்பளை வந்து நம்பள தித்தினாலும் நம்பளுக்கு வந்து அது வந்து ஒரு நல்லது கி தா நம்ம பெற்றோர்கள் வந்து எப்பயுமே நம்மளுக்கு வந்து இந்த மா ரி ஒரு இது பண்ணியிருப்பாங்க சோ ஆனா இப்ப வந்து பாத்தீங்ன்னா நம்பளுக் வந்து ஒரு நல்ல கணவன் அமைந்தா கூட நம்பளுக்கு வந்து நம்பளுக்கு கணவன் கிடையே வந்து பாத்தீங்ன்னா நீ புள்ளைகளை மட்டும் பார்ப்பது தான் உன்னுடைய வேலை புள்ளைகள் அன் வீட்டை மட்டுதா பார்ப்பதே உன் வேலை அ நீ வேலை க்கு வந்து நானே சம்பாதிச்சு நா பாத்துக்கிறேன்ற மாரி ஒரு சூழ்நிலை இப்ப ஆளாகுதுல்ல இப்ப இருக்க சூழ்நில வந்து பாத்தீங்ன்னா நெறய பெண்கள்